ஹலோ
றி
கேக்குதா
ம் கேக்து சொல்லு
சிரு உ வண்டிய நீங்க எவ்ளக்கெடுத்தீங்க
அந்த பின்னால ஆ
டோட்டல்
டி எயிட்டோ என்னமோ
அப்பவே வா
டோட்டல் தா சொறே
அப்பவே
ஆ நைன்டி டூ ஆமா த்ரீ இயர்ஸ்க் முன்னாடி டொண்டி த்ரீல நைன்டி செவன்னு வச்சுக்கோ நைன்டி செவன் டீவ் வந்து மன்த்லி த்ரீ த்ரீ தௌசண்ட் த்ரீ ஒன் டொண்ட்டி ஓகேவா அது வந்து த்ரீ இயர்ஸ்குக்கு
சரி சொல்லுங்க
இங்க எடுத்துட்டு வன்ட்டே நா வண்டிய
பண்ணி வுட்டுவாங்களா
ஒரு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் தா த்ரீ ஆ
எப்பிடி எத்துன் வந்தீங்க
இவுரு எடுத்துட்டு வன்ட்டாரு இவுரு ஓட்டினு வன்ட்டாரு இவுரு நாங்க அந்தோல்லே
ம்
ஆந்து முத்து ஃபூ முடிக்கத்துக்கு அங்க தானே இன்ந்தே
ஏ
இன்னாது ஏ
ஏ எத்துட் போயிட்டீங்க
எனக் ஸ்கூட்டிதா கம்ஃபர்ட்டபுள்ளா இன்ந்ச்சி ஏறி ஒக்கார கொள்ள
ஆ பெரிவண்டி ஒக்கார முடியாதா
ஆ முடியாது இது கொஞ்சோ கம்ஃபர்ட்டபுளா இருக்கூ ஸ்கூட்டி
ஆ
அவனு வச்சுன் ரொம்ப சுத்தரான்ல சக்திவேலு
ஓ நேம் யூஸ் பண்ணாத ஆ
அவனு ரொம்ப சுத்தி சுத்தின் வந்தால்ல
அ ஆ
எத்துக்குனு பசங்கள்ல்லா சேந்துக்குனு
ம் ம் அமா மாறிட்டாங்
ம் ஆமா அது ஏ கேக்குறே பா அதனால என்ன ஆச்சு எடுத்துட்டு வன்ட்டோ வண்டிய
அவுங் சொன்னாலு அடங் மாட்றானா
அவுங் சொல்லே மாட்டாங்க
உ இஷ்டோ
அவ் அது அவனோடைய லைஃபு நம்ம சொல்லி இன்னா ஆவற்து
அவனுக்கே தோணணும்
ஆ ஆமா ஆனா ஒரு ஏஜ் வந்தா இதாயிடுவா அப்டின்றாங்க நம்ம இதுக் மேல முட்ஞ்சா சொல்ல மாட்டே கேக்கமாட்டா
உம்
உஹம்
உங்கம்மா உங்‌ அம்மா மெரட்றாங்க
அடிச்சுங்க செம்யா அடிக்கிறாங்க இப்டி வாங்கிப்டி தொட்ச்சிட்டு வுட்டுறா
திரிப்பிஅஷ்ரப்போறா தனியா இருக்கறாங்கன்னு
ஆஹ்
திருப்பி அஷ்டப்போறா தனியா இருக்கறாங்கனு
அதெல்லா பண்ணானா அவ்ளதா அவ்ரு விட்டுதா
ஐய்யா உங்க அயோ உ உங்க ஆயா திட்டாச்சு உங்க ஆய தூக்க வேண்டிதானா
அவளே மே வாயல போட்டுக்குனா அவ
ன்ன சொல்ற
ம் அவுங்ளுக்கே
உங்க அப்பாவோட அம்மா எங்க இருக்காங்க
அவுங்க பறங்கி பேட்டைய்லே இல்ல இருந்தாங்க
அது எங்க இருக்கு
கட்லூர் இருக்கா
ஐயோ அவ்ளோ தூரமா யார் பாத்துக்கறா
அவ்ங்க பொண்ணுதா
பெரிய பொண்ணா ஏய் அல்லா இங்கதானே இருக்காங்க பொண்ணுல்லா
பெரிய பொண்ணு பெர்ச நீ பாத்துருக்க மாட்டே பெர்சு
ம்
வெள்ளையா இருக்கு எங்க அப்பா பேஸ் கட்டு இருக்கு அதுக்கு
ம் நல்லா பாத்துக்குறாங்களா உன்ன
எங்க ஹோட்டல் சப்பாடு தா டெய்லியு
அய்யய்ய ஏன் சமைக்க மாட்டாங்களா எனக்கு புரியல இத்தன வருஷமா கிறாங்க சமைக்
அஹ்ஹ காரக்கொழம்பு வெக்கும் ஏதாச்சும் ஒண்ணுதா செய்யும் பொண்ணு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ரன்னிங் மேரேஜி
ம்
கல்யாணம் பண்ணின்னு போயிச்சி ஆஹ் பையனுக்கு இப்பதா கல்யாணோ ஆச்சி இதோ போன புதன் கிழமை
போனியா
இல்லையே
ஏ கூப்பிட்ல
ம் பத்திரிக்கய வாட்ஸ் அப்ல அனுப்ச்சி உட்டாங்க எங்க அம்மாக்கு நேர்ல போய் வெச்சாங்க எனக்கு சாரி அவருக்கு துணியா எடு எடுத்து வச்சாக எங்க அம்மாட்ட குடுத்துட்டாக இந்த மாதிரி டைம்ல போக் கூடாதுன்ட்டாங்க கடைல வந்து
ஆமா
போக்கூடாது தெரியு அவுங்களுக்கே ஏ நம்ம சொல்ணு
ம்
பத்திரிக்க அனுப்ச்சாங்க வரேனு சொல்ட்டே அவ்ளோதா
ஒரு நாள் போய் பாத்துட்டு வந்துருங்க அவுங்க என்ன ஒர்க் பண்றாங்க
யாரு
அவுங்க மாமா
அவுங்க வெளிநாட்டுல இருந்தாங்க துபாய்ல சேம் அதே வேலைதா கார்ப்ரேட் வேலைதா
அ
அதே வாங்கிதா செய்றாங்க எங்க அப்பா என்ன வேல செஞ்சாரோ அதே வேலதா அங்கயு
அங்க எக்ஸ்ட்ரா தான வரு
ம் சால்ரி அதிகன்தா அங்க
ம் உன் தம்பி அதையா கத்துன்னு வெள்ல போனா தெரியுமா
இருக்கு அவனுக்கு வேலை இருக்கு அவ ஃப்ரெண்ட்டயு கூட்னு போனாதா போவேன்றா அவுங்க என்ன சொல்றாங்க ஒரு ஆளுக்குதா வேல இருக்குன்றாங்க
எங்க
எங்க தாத்தா கிட்ட
உங்க தாத்தா எங்க வெச்சிகிறாங்க
அவரு இதா இங்கதா எங்க கதிர்காமு
செம காசு தெரியுமா இதெல்லா
உம்
ஒரு பீரோகே நீ வாங்கலா பட் ஆனா ஷேப் வரணும் ஆயமா
ஏ ன்னாப்பா இவனு ஆஹ் தெரியுண்டி அவனுக்கு எல்லா ஆமான்றா தெரியு இவ்ளோ செஞ்சா அவ்ளோ காசுன்னு தெரியு அவனுக்கே ஆனா போ மாட்றா
உங் பெரிமா பசங்கல்லா போறாங்ளா
பக்கத்துல
ஆஹ்
சித்தி பசங்க எங்க
சித்தியா
வெட்டியாதா கிதுங்க
சின்னவங்க
ரெண்டு அது ஏதோ சின்னது வந்து ஏதோ கார் ஓட்டுதா இது மாதிரி வெளிய இட்டுனு போறாங்க ட்ரிப்பு
உம்
சவாரி
ம்
அது மாரி பெருசு வந்து இந்த கச்சில சேர்ந்துக்குது
பாத்தே பாத்தே
ம் ஹும்
உ சித்தி ஸ்கூல் போறாங்களா
யாரு
ஸ்கூல் உட்டு நி ஸ்கூல் நின்டாங்கள பாத் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்களே நின்
அய் அவுங் நின்னே பாஞ்ச பத்து வருஷோ இருக்கு
அப்டியா
ஒரு ஏழு வருஷோ அந்த மாரி இருக்கு அவுங்க நின்னு ஆ எங்க போனாங்க
உஜாலா கம்பனி ஆ அவுங்கப் ஃபோன் பண்ணாங்களா அப்பறோ
ம்ஹும் அவுங்க எங்கிட்டல்லா பேசதே கெடையாது ஏ மேரேஜுக்கு ஒரு இது கூட வக்கல ஒண்ணுமே செய்யல
ம்
ஆமா ஒ மஞ்ச தண்ணிக்கே எதுமே செய்ல
செரி வுடு அவுங் என்ன பண்ண
அந்த சின்னவ வந்து ஒரு ஏதோ ஒரு பொண்ண இட்டாந்து வச்சுக்கினா போலகீது
ஜெயஸ்ரீ
அது கெடையாது
அய்யயோ ஆ
அந்த பொண்ணு குள்ளமாக்குதா அவே பெரியவ சொ சொன்னானா இதெல்லா தேவல்ல நீ உ வீட்டுக்கு போ ஆமா அவன வந்து அவே ஒரு நெலைமைக்கு வர ட்டோ இருவத்தஞ்சு வயசு ஆவட்டு நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வக்கிறேனு சொன்னான் ஆ
ம்
போமாட்டே கிட்டா
அப்பறோ
தர்ஷினி வீட்டு பக்கத்துல அவுங்க சித்திருந்தாங்க தெரியுமா
ஆமா
அவுங்க வீட்டுக்கு அவுங்க வாடகவுட்டு போயிட்டாங்களா பாண்டியோட
ம்
இவ தா இந்த சின்னவன் தா வந்து தெரிஞ்சவுங்க வுட்டாந்து வச்சுக்கினானா அதுமாரி வீட்டுக் வாடகக்கி
ம்
அவுங்சா வுங்க ஃப்ரெண்டா அவுங்க ம் தர்ஷ்னி கிட்டல்லா கேட்காத எதுவு
ம் ம்
அ அந்த பொண்ணு ட்டாந்து இங்க வச்சிகினா போலீஸ்லா வந்து விசாரிச்சிட்டு போனாங்க
இது எதுக்கு தேவல்லாம
அவுங்க வீட்ல போய் ஒரு ராத்திரி தங்கிட்டு வந்தாமள அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு
ம்
போலீஸ்லா வந்து விசாரிச்சுட்டு பேய்கிறாங்க அந்த பொண்ணோடையவு அப்பா தா கம்ளைண்ட் குடுத்துட்டாரா
ம் என்ன ஊரா பொண்ணு
புரியல
என்ன ஊரு பொண்ணு
தெரில அது ஏதோ ஒரு ஊரா என் தெர்ல என்ன ஊருனு
பக்கத்துலயா தூரமாவா
பக்கத்துல தான் நினைக்கிறேன் ஆ எதோ ஒரு பேரு சொன்னா மறந்துட்ட
ஃபர்ஸ்ட் இருந்த பொண்ணு என்னாச்சி
அது தெரியலே விஜி கொஞ்சம் பின்னாடி தெரியும் அங்க நடந்ததுதான் சொல்றே நானு
எங்க அத்த சொன்னீங் இருந்துது அஹ்
அங்க என்ன வேல பாத்தீட்டு இருந்தாங்க அவுங்க பேசுனாங்களா போன் பண்ணாங்களா
ஆஹ் பேசுனாங்க பேசுனாங்க வந்தாங்க வேதத்துக்கு மே மாசம் போ முடிய
வச்சுக்கோ சொல்றே தேவைதான் வச்சுக்கோ
வச்சிக்குவேதான் பெருசு வரல பூ முடிக்க கூப்டோம் வரல ஏதாவது பத்திரிகை வைக்க வேல வந்துச்சா
உங்க பாட்டி என்ன சொன்னாங்க பேசுச்சா அதான் அங்க
அவுங்களுக்குதா வாய் பேச வராதே
அக்க்ஷன் தான்
அஹ்ஆ
போய் பாத்துட்டாங்க ஒரு நாள் போயிட்டு
எங்கடி பாக்குரது
இப்ப போக முடியாது சொல்றன் பொறுமையா
அவுங்க வந்தா கூட எங்க வீட்டுக்கு அனுப்பாது
ஆஹ்
ஆமா நீ அங்கெல்லாம் போக கூடாது எதுக்கு நீ அங்க போற அப்படின்னு சொல்றன்
ஐயோ விளும்பு பச்சாலதான்